வாய்ஸ் கிளியரா இருக்காக்கா
ஆ நல்லா கேக்குதுமா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க நீங்க எப்டி
நானு ரொம்ப நல்லாரு சாப்ட்டாச்சா அப்டிங்களா ஏதோ பர்ச்சேஸ்லா போணு அப்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க போயிட்டு வந்தாச்சா
அஹ் முடியல நாளைக்கு ஒரு நாள் கூட டைம் இருக்கு அப்போ வந்துட்டு நாளைக்கு மீதி பண்ணிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாதியில நீக்கி வச்சுட்டு வந்தாச்சு
அப்டிங்ளா ஏதாவது பெஸ்டிவல்லோ
ஆமாக்கா பக்ரீத் வருதுல்ல ஆ ஹ வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா
என்ன பண்ணுவீங்க அதுக்கு
ஒன்னு இல்ல நார்மலி ரம் ஜான்கு பாத்தீங்கன்னா இந்த மாரி ஃபுட் எல்லா இது பண்ணி பிரியாணி எல்லா வெச்சு ரிலேட்டிவ் கசின்ஸ் எல்லாமே வருவாங்க அப்டியே ஓடிரு அது அ அது பாத்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் எப்போ கேக்குதுக்கா இதுலந்து
அப்டியே கண்டடினியூ பண்ணுங்கமா பரவாயில்ல எனக்கு நல்லா கேக்குது
அப்டியா ஓகே ஓகே அ அப்ப பாத்தீங்கன்னா அ அதுக்கு வந்துட்டு முப்பது நாள் ஃபாஸ்டிங் வெப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு ரம்ஜான் கொண்டாடுவோ இது பாத்தீங்கன்னா அப்படி கெடையாது இது வந்துட்டு ஒரு எப்டி சொல்றது அ ஒவ்வொருத்தரு வந்துட்டு ஆடு இது பண்ணுவாங்க நீங்க எல்லா அ எது ஆடு கோயில்கள் எல்லா இது பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா ஆ அந்த மாரி எங்கதுலயு கோயிலுக்கு இல்ல பட் கா்டக்காக இது பண்ணிட்டு ட்டு எல்லாரு அவங்கவுங்க வீட்டுல வந்துட்டு எல்லாரு இல்ல மோஸ்ட்லி இருக்கப்பட்டவங்க வந்துட்டு பண்ணுவாங்க அது அத ஆடு இது வெட்டி எல்லா பிரண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லா குடுப்பாங்க ஆ மொத்தத்துல பாத்தீங்கன்னா சேரிங் உம் ஷேர் பண்ணி இல்லாதவங்களுக்கு இருக்கப்பட்டவங்களுக்கு கெடையாது இப்ப ஃபேமிலியிலயே இல்லாதவங்க நெறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லா ஷேர் பண்ணி அஹ் அப்படி முடிச்சுக்கிற ஒரு பெஃஸ்ட்டிவல் தான பக்ரீத்ன்றது
சூப்பர் சூப்பர் நீங்க அது மட்டுல்லாம போயிட்டு அந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லா கூட போய் பாத்துட்டு வருவீங்களோ எல்லா சமையல செஞ்சு முடிச்சு சாப்டுட்டு
அஹ் டைம் இருந்தா கண்டிப்பா போவோ பட் ஆனா வந்துட்டு என்னோட ஃபேமிலியின் போது ஜாயிண்ட் ஃபேமிலியா அப்போ வந்துட்டு எங்களுக்கு வந்து லஞச்சே நாலு மணிக்கு தா ஆகு அதனால ரிலேட்டிவ்ஸ் எல்லா எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க நாங்க எங்கயோ போனோமா போ போனது இல்ல இது வரைக்கூ ஏனா காலைல இருந்தே வேல இருக்கூ எல்லாரு ஒவ்வொருத்தரா வந்துட்டே இருப்பாங்க ஆஹ் அப்டி இருக்கும் போது நம்மளுக்கு வெளியே போ முடியாது இப்பொ சிங்கிளா ஒரு ஃபேமிலில இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதெல்லா பண்ண முடியு நம்ம சீக்கிர நம்ம வேலைய முடிச்சுட்லா ஆ அப்றோ வெ இ ஏ எல்லா சுத்த போலா எங்கே ஆசுல்லா போலா ஆனா வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆது இப்ப நா மேரேஜை வந்ததுலந்து அப் ஆஹ் மாரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியேதா இருப்ப
ஆ சமையல் செஞ்சு சாப்ட்டு வுவ போய் பாக்கணுனா கொஞ்சோ செரமமா தா இருக் போ இப்போ ஆஹ் இப்ப நாங்கல்லா வந்து என்ன பண்ணுவோனா மூன் நாள் இப்போ பொங்கல்க்கு போகில்ல இருந்தே நம்போ வ ஸ்டாட் ஆய்டுல போகி பண்டிகை பொங் பெரும் பொங்கல் மாட் ட்டு பொங்கல் அப்ற காணும் பொங்கல் வா ரும்பொழுது அப்போ அன்னிக்கு வந்து உற்றார் உறவினர்ல்லா போய் பாக்குறது இந்த மாரி ஒரு இது இருக்கு அது மாதிரி உங்க்ளுகூ நீங்க்ளு போய் பாப்பிங்களா அப்டின்ற ஒரு டவுட் இருந்துச்சு மத்தபடி தீபாவளி அந்த மாரி ஊர் திருவிழா அ இதெல்லா நம்போ பாக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நெல தா இருக்கு அஹ் ஏனா நம்ப அந்த எல்லாமே மறந்து அந்த ஜாலிய அந்த வெயில் இப்போ இப்போ இருக்குற சூழ்நிலையில நெறைய திருவிழா நடந்துட்டு இருக்கா அப்டி இருந்தாலுமே அந்த வெயில் கூடக் பொருட்படுதாம போய்ட்டு நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரோ மொளபாரி கட்றது அதுகப்றோ வந்து கும்மி அடிகிற்து இதெல்லா வந்து நா பாத்தற்துல்ல அதெல்லா பாக்கணு நேர்ல பாக்ணுனு ஆச ஆனா சொல்ல கேள்விபடும் போதே அவ்ளோ சந்தோஷமா இருக்கூ டிவில பாக்கும்போது ஓ இந்த ஊர்லே இந்த மாரிலா நடக் க்குமா ஏ நம்ளுக்கு அந்த மாதிரி இல்லியே அப்டின்ற மாரில்லா தோணிருக்குப்பா எனக்கு அதுல நீங்க் பாத்ருக்கீங்க்ளா
ஆஹ ஊர் திருவிழா இங்கேயுமே நடக்கூ அதாவ்து ஒவ்வொரு ஊர்ல கோவிலுக்கு நடக் குற மாதிரி இப்ப நாங்க இருக்குற ஊர்ல வந்துட்டு அ அ அ எங்களுக்கு இதான மாதிரி நடக்கூ ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இது வந்துட்டு மார்னிங்கா இருக்காது எல்லா மே நைட்டா தா இருக்கு அப்போ நெறைய யானைங்க வரூ அஹ் நம்ம போய் கொஞ்சோ வ வண்டிலலா விடமாட்டாங்க நடந்து போக வேண்டியதா இருக்கு அஹ் எல்லாமே இருக்கு இந்த தேருக்லா பாத்தீங்கன்னா எப்டி இருக்கு எல்லா வாங்கி அஹ் அதாவது இந்த வ வெளையாட்டு இந்த மங்கு அதே மாதிரி சாப்டுற ஃபுட் ஐம் எல்லாமே இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்டியே இந்த ஊருக்கே ஒரு இதாயி சவுண்டா இருக்கு எப்பவுமே பாட்டு டான்ஸ் அந்த மாத்ரி எல்லா இருக்கு ஆனா இந்த எ டா அஹ் எப்டி சொல்றது நீங் சொன்னீங்கல்ல இந்த என்னா ஒவ்வொரு அஹ் கும்மியடிகற்து அந்த மாதிரி எதுவுமே நானுமே பாத்ததுல்ல பாக்கணுனு ஆசையா தா இருக்கு பட் ஆனா அஹ் போக முடியு சான்ஸ் எதாசு கெடச்சா கண்டிப்பா நா போகுவே ஆஹ் ஆனா அந்த மாதிரியல்லா பாத்ததுலல் இந்த ஊர் த்திருவிழாவுமே நல்லாதா இருக்கு இப்பதா முடிஞ்சிச்சு இங்க எல்லா இப்ப இனி மழக்காலம் ஸ்டார்ட் ஆகுறனால எல்லா வந்துட்டு அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவாங்க
அஹ்ம் சேர்
ஸ்டாட் ஆச்சுன்னா நம்மனால எதுமே பண்ண முடியாது அதுக்கப்றம் திருப்பி வெயில் ஸ்டாட் ஆகுமா அடுத்த வர்ஷோ அப்டியே கண்டினியூ ஆகோ
அது இல்லாம இப்ப அடுத்தது வந்து இந்த ஒரு மாச கேப் ஆய்டுமா அடுத்தது ஆடி மாச பொறந்துச்ச இன்னு பிஸியா போக ஆரம்பிச்சுரு என்னா ஆடி மாசோ கூழ் ஊதற்து இந்த மாதிரியான விஷ்யம்லா வந்து அஹ் கொஞ்சோ எல்லார் வீட்லயுமே இப்போ நம்ப அம்மா வீட்ல செய்வாங்க அங்க ஒரு வாரோ போவோ அங்க இருந்து இப்போ எங்க மாமியார் வீட்ல செய்வாங்க அங்க ஒரு ம ஒரு வாரோ அப்றோ எங்க நாத்தனார்லா வந்து இங்க எங்க நாத்தனாரு வீட்ல அந்த மாரி ஒரு ஒரு வாரோ போயிட்டோமா அது வந்து அது ஒரு ஜாலியா போவோ என்னன்னா ஒரு சில நேரத்துல போக முடியாத ஒரு சூழ்நெல நம்ப வந்து மனுஷால் தானே எல்லாருமே ஒரு சில நேரத்துல வந்து மனஸ்தாபங்கள் ஏற்படூ நம்ம சின்ன பிரச்னைல இருப்போ அப்போ வந்து போக முடியாத நேரதுல அப்போ ரொம்ப செரமமா இருக்கோ ஐயோ போன வர்ஷோ நம்ம போய்டு ஜாலியா என்ஜாய் பண்ட்டு வந்தமே இந்த வர்ஷோ நம்ளால போக முடிலியே அப்டின்ற மாதிரிலா எனக்கு தோணிருக்கு ஹ அதனால இந்த முற எதுவு மிஸ் பண்ணகூடாது அப்டின்றதுகாக கண்டிப்பா போயிட்ணு அப்டின்ற மாரி யோசுச்சு வச்சுருகே அப்றோ நம்ம தீபாவளி வந்து நம்ம மறக்கவே முடியாது ஏன்னா வெடின்றது வந்து சின்ன கொழந்தைங்ளுக்குல இருந்து பெரியவங்க வர்லு இந்த ஏஜ்ல வர்லு எல்லாருமே அது அனுபவிச்சு சந்தோஷப்பட்டு வெடிச்ச வெடிங்கல்லா நெறையவே இருக்கு அத பத்தி ஹ நீங்க ஏதாவது வெடி வெடிச்சதுண்டா
கண்டிப்பாக்கா தீபாவளிகெல்லா வீட்லியு வாங்கி தருவாங்க அக்கம் பக்கத்துல எல்லா வெடிக்கற்து பாக்கும்போது ஆசையா இருக்கு எங்களுக்குமே வாங்கி தருவாங்க ஆனா சின்ன வயசுல வந்துட்டு அவ்ளோக்கா வெடிச்சது இல்ல இப்ப கொஞ்ச பெருசாகி ஒரு ஃபிப்டீன் இயர்ஸ்கு அப்பறோ பாத்தீங்கன்னா வீட்டுல வந்துட் ரொம்போ வாங்கி தருவாங்க அப்றோ நாங்க முக்கு வெடுச்சுட்ருப்போ அஹ் ரொம்ப ஜாலியா இருக்கூ வெடியெல்லா அஹ் அதே மாத்ரி ஆ தி மு க ப்பத்தி சொன்னீங்கல்ல எனக்கு வந்துட்டு அது கொஞ்சோ எக்ஸ்ப்லைன் பண்றீங்களா எ எ என்ன பண்ணுவீங்க அந்த கூழூத்தற் டுமா கோயில்க்கு போய் பணீணுவீங்களா இல்ல வீட்ல எதாச்சு அஹ் ஃபங்க்ஷன் மாதிரியா
இல்ல வீட்ல தான்ப்பா செய்வோ அதாவது எப்டின்னா நம்ப வந்து கேழ்வரகு இருக்குல்ல கேழ்வரகூ அத வந்து முன்னாடி நாளே மாவ் அரச்சு அத வந்து வீடுல்லா சுத்த பண்ணி மாவு அரச்சு அத வந்து கரச்சு வெச்சிருவாங்க தண்ணி ஊத்தி மறுநாளோ இல்ல அதுக்கு மறு வெள்ளிகெழம கர ச்சு வச்சருவாங்க சனிகெழம என்ன பண்ணுவாங்கன்னா அருசி போட்டு அத வந்து கூழ் நம்ப ஆ கேழ்வரகு கூழ் செய்வோல அது மாரி செஞ்சு வெச்சுருவாங்க அதுக்கு மறுநாள் ஞாயிற்றுகெழம என்ன பண்ணுவாங்க அ அந்த முருங்ககீர அப் ப்றோ வந்து இந்த செஞ்ச கூழ வந்து கரச்சு வெங்காயம் அப்றோ தயிர்லா ஊத்தி அத வந்து சாமிக்கு வெச்சு படச்சிட்டு அது கூட மாவு அந்த இந்த மாவு தருவாங்க வெறு சாதத்துல வெள்ள வெச்சு அருசி மாவு வெள்ளலா கலந்து அது ஒரு இதுவா தருவாங் நாங்க எல்லாத்லயுமே வேப்ல போட்ருபாங்க அத வந்து நம்பளுக்கு கூழா தருவாங்க அடுத்தது என்னா பன்னுவாங்கன்னா கும்பம் போட்றது அப்டினு சொல்வாங்க அதுன்னா என்னன்னா நம்ளுக்கு அ மீன்ல இருந்து மட்டன்ல இருந்து சிக்கன்ல இருந்து அப்றோ எல்லாமே வந்து வருத்தது பொறு சது எல்லா செஞ்சி ஆ கறிகொழம்புலா செஞ்சு நல்லா பெரிய எலையா போட்டு ஆ எல்லாமே போட்டு படச்சிட்டு அத வந்து பெசந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு கை குடுபாங்க அது அது வந்து கும்ப சோறு அப்டின்வாங்க அந்த நேரத்ல என்ன பண்ணுவாங்கன்னா வெயில்ல வாச் சல்ல வந்து நம்ப ஆ குலதெய்வோனு ஒண்ணு இருபாங்க அப்றோ ஊர் காவல் தெய்வோனு இருபாங்க அவுங்க்ளுகாக பொங்கல் வச்சு சாமி கும்புட்டுடு இது வந்து குலதெய்வமா வழி வழியா வழிபட்றவங்க வந்து செய்வாங்க எல்லாருமே செய் மாட்டாங்க ஒரு சில வீடுகள்ல செய்வாங்க ஆனா செய்யா தவங்கள்ளா வந்து அந்த அந்த கூழ வந்து அம்மன் கூழு அப்டின்ட்டு வாங்கி அஹ் மனசார சாப்ட்டுட்டு போவாங்க பயபக்தியா சாப்டுவாங்க வேற ஒண்ணு இல்லப்பா அது
ஆஹ் ஆஹ் ஆஹ் நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குல அந்த டைம்ல
சந்தன கூடு அப்டின்றது நானு கேள்விபட்ருக்கே அது அந்த மாதிரி நீங்க ஃபெஸ்டிவல் போய்ருகீங்க்ளா
அஹ் எப்டிக்கா
கூடுன் சொல்லிட்டு நாகூர்ல செய்வாங்க
ஆஹ் அது வந்துட்டு பத் தீங்னா நா வந்துப் போனதுக் கெடையாது கேள்விபட்ருக்கே ஆ மோஸ்ட்லி வந்துட் டு ரொம்போ ம் ஆனா வந்துட்டு ரொம்பவூ அதே எப்படி சொல்றது ஆ ஒரு வில்லேஜ்ல வில்லேஜ்னா ஒரு சின்ன ஒரு தா நா இருந்தது வந்திருக்கே பட் ஆனா பாத்தீங்கன்னா பெரிய எந்தளவுக்கு வந்துட்டு கேள்விப்பட்றாங்கிய தவிர்த்து எதுக்கூ இந்த மாத்ரி எல்லா போனதில்ல ஆனா அதுமே ரொம்ப பெருசா செய்வாங்க நெனைக்கிறே ஒரு திருவிழா மாத்ரி பண்ணுவாங்க ஃபுட்டெல்லா இருக்கூ நெனைக்கிறே எல்லாத்துக்கூ மதியோ சாப்பாடு இருக்கூ நெனைக்கிறே அதுல
ஆமா லாஸ்ட் டைம் நாங்க லாஸ்ட் டைம் நாங்க அங்கப் போயிருந்தப்போ அந் அப்போ அந்த சமயத்துல வந்து அதுக்கான ஏற்பாடுகள்லா நடந்துச்சு நடந்துட்ருந்துச்சு பெரிய தெருவ் அது அந்த தெருவுலவ அந்த தர்கா இர் கு அதுல பாத்தீங்னா அந்த ஃபுல்லா அந்த கட்ட கட்டெல்லா கட்டி மேலே வந்து கூரெல்லா போட்டு ரொம்ப இதுவா செஞ்சுருந்தாங்க அதனால தா அத பத்தி கேட்ருந்தே செரி நெக்ஸ்ட் டைம் அத பத்தி பேசலா இப்ப டைம் ஆயிடுச்சு பா பாப்பா வேற கேட்டுட்டே இருக்கா போய்ட்டு வந்துட்டுமா
ஓ கே ஓகே ஓகே